ஹலோ ஹலோ சிஸ்டர் கேட்குதுங்ளா ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்கு சிஸ்டர் இப்பதா கேக்குது
ஆ சேரி சேரிங்க என்ன பண்றீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நா நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க
சாப்ட்டீங்ளா
நா இன்னு சாப்பலங்க மதியோ சாப்புல நீங்க நீங்க சாப்ட்டீங்ளா
இன்னு இல்லைங் சிஸ்டர் லேட் ஆகு
ஓ சேர் செரிங்க
ம் என்ன சமச்சீங்க
ம் இனிமே தாங்க சமைக் இன்னு எதுவும் பண்ணல ரச வைக்கலா அப்டின்ட்டு எல்லா எடுத்து புளி ஊற வச்சே அப்றோ கொஞ்ச மளச்டே செரி ஓகே நம்மதா இது இருக்குல்ல தயிர் இருக்குல்ல தயிர்ல முடிச்சாரு நா அப்றோ ஒரு இதுல இருக்கே
ஓ சேரி சேரிங்க
அப்பறங்க
அப்பறங்க நீங்க ஒர்க் போறீங் காலேஜா இல்ல ஒர்க்காங்க
இல்ல இல்ல நா ஒர்க்லா இல்லங்க ஹவுஸ் வைஃப்ங்க நானு
ஒர்க் பண்ணிட்டுட்ருக்கீங்ளா ஓ சேரி சேரிங்க கொழந்தைங்க
ஆ எனக்கு ஒரு ஒரு
செரி செரிங்க கொழந்தைங்க இருக்காங்ளா
ஆ
ஓ செரி செரிங்க
அவே ஓவர் வாய்ங்க சமாளிக்க முடியல
புரியலைங்க
ஆமாங்க ஆமாங்க அவே ஸ்கூல் போய்ட்டுருக்கா
சேரி சேரிங்க ஓ சேரி சேரிங்க எந்த மாரி ஃபுட் எல்லா குடுப்பீங்க ஸ்லுக்குப் போனா ஆமாங்க கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குதுங்க
ம் இல்ல நா பேசி ஒரு ரெண்டு நிமிஷ்த்துக்கு அப்பற தா நீங்க பேசுறீங்க அதனால கேட்டே
சேரி சேரிங்க இப்போ கரெக்ட்டா தாங்க கேக்குது உங்க கொழந்தைக்கி எந்த மாரி ஃபு ஃபுட்டு குடுப்பீங்க ஸ்கூலுக்கு அது சொல்லுங்க
ஆ எந்த மாரி ஃபுட்னா பழங்கள் தா அதிகமா குடுப்போ ஒரு ஸ்நாக்ஸ்னா பழங்கள் மெயின் பழ பழங்கள் இருக்கு அப்றோ ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து நட் ஸ்ல்லா போட்டுருவே ஆ நா ஏதாவது லட்டு இந்த மாரி ஏதாது செய்வேன்னா ஆ நட்ஸ் மாரியே எல்லா நட்ஸ்சு சேந்து வச்சிருப்பே அது ஒரு உருண்ட சாப்ட்டாவே போது அப்டிங்ற துக்காக செஞ்சு வச்சுருப்பே அதுவு இல்லாம எக்ஸ்ட்ரா எத ஒரு பேர்ச்சம்ளோ ஒரு தேன் நெல்லிக்கா அந்த மாரி ஏத ஒவ்வொரு பீஸ் மட்டு வப்பே
தேன் நெல்லிக்கா வந்து நீங்ளே செய்வீங்ளா இல்ல கடையில வாங்கிக்வீங்ளா
கடைல தேன் நெல்லிக்கவுமே வந்து எப்டின்னா ஃபுல்லா தேனா இருக்காது தேன்ல ஊற வச் சதா ஆனா வந்து ட்ரையா இருக்கு
ஓ செரி செரிங்கரி
ஆ அதனால அது சே அதனா வந்து பாக்ஸ்லேல்லா வந்து இன்னொரு இதுல ஒட்டாதில்ல
அவுங்க இப்போ சாப்பாடு எந்த எந்த மாரி ஹெல்தியான ஃபுட்டா குடுப்பீங்க புரியலங்க
ம் ஒரு நாள் தட்ட பயிரு ஒரு நாள் தட்ட பயிருங்க ம்
அ கொழம்பாவாங்க இல்ல ஒன் பாட் ரெசிப்பீங்களா
அ ஆ எப்டின்னா சும்மா அ சாப்பாடு கெளரி குடுத்தோன்னா அந்த மாரி கிரேவி மாரி செஞ்சு கறி குடுப்பல்ல அந்த மாரி ம் அந்த மாரி பண்ணுவே அப்றோ வந்து வெண்டக்கா பொரியல் செ அந்த மாரி குடுப்ப ஆ யா சொன்னப் இப்ப என்னா கேரட்டூ பீட்ரூட்டு அவாய்ட் பண்ணீட்ட அ கேரட்டு பீட்ரூட் ட்டு குடுத்தா என்னோட கொழந்தைக்கு சாப்படறதுல்ல அதனால ப தெரில அவனுக்கு புடிக்கல போல இருக்குமா அதனால இப்பெல்லா வந்து என்னன்னா தட்டப்பயிரு ஆ அப்பறோ சுண்டல் சாப்பாடு ஒரு நாள் வந்து தக்காளி சாப்பாடு வந்து பிரியாணி அந்த காலான் பிரியாணி போடுவோல அந்த மாரி ஆ மாரி எதோ ஒண்ணுங்க வீட்டுல எதோ என்ன இருக்கோ அது மாரி
ஓ சேரி சேரிங்க இப்ப நீங்க தக்காளி சாப்பாடோ இல்ல இது செஞ்சீங்கன்னா அதுல கொஞ்சோ காய்கறி போட்டா சாப்புடுவாங்களா இல்லிங்களாங்க
ஆஆ சாப்பட மாட்டாங்க நா என்ன பண்ணுவனா அந்த ப்ரோக்கோலிலா வாங்குனனா ஆம் தக்காளி சாப்பாடு மாரி பிரியாணினா செய்யும்போது ஒரு டைம் தனியா செஞ்சு குடுத்தே அவ சாப்டவே இல்ல இன்னொரு டைம் என்ன பண்ட்டனா அடுத்த நாள் தக்காளி சாப்பாடு செய்யும்போது அது வந்து நல்லா வேகும்போதுவே நல்லா போட்டு நல்லா வேக வெச்சுட்டம்னா நம்ப இதாயிருள்ள கொழஞ்ச கொமாரி போயுருள ப்ரோக்கோலி தனியா இருக்காதுல்ல சாப்பாடோட சாப்பாட மிக்ஸ் ஆயிருயில அந்த மாரி பண்ணி குடுத்துவிட்ட எதோ வயத்துக்குள்ள போனா சேரி இல்ல
ஓ என்னா இது ஸ்னாக்ஸோ இல்லின்னா அந்த மாரி எதாவது செஞ்சீங்கன்னா அந்த ஃப்ரூட் சேலட் ட்டு அந்த மார்லா இருக்கு இல்லிங்க
ஆமா இல்ல அந்த மாரி எப்டின்னா எல்லா பழமு கட் பண்ணி குடுத்தொன்னா அடுத் தடுத்த நாள் நா என்ன குடுக்கறது இல்லையா அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழோ ஒரு நாளைக்கு மாதுளம்பழோ ஒரு நாள்க்கு ஆரஞ்சு பழோ அ இந்த மாரி
ஓ
ஆ அப்பறோ அதிகமா வெள்ளரி பழோ குடுத்துருவே அவ தண்ணி செரியா குடிக்க மாட்டா அதனால வெள்ளரி பழோ மட்டு கொஞ்சோ அதிகமா குடுத்துருவ வாட்டர்மேலன் ஸ்கூலுக்கு குடுத்துவிட முடியாதுங்க
என்னங்க புரியலங்க
ஸ்கூலுக்குலா குடுத்து விட முடியாதுல்ல கட் பண்ணி குடுத்தம்னா கொஞ்சோ இதாயீருள்ள தண்ணி மாரி விட்
வாட்டர்மெலன் குடுக்க மாட்டீங்களா
ஆஆ வாட்டர்மெலன் குடுத்தூட மாட்ட
இல்லனா அது மட்டு சின்னதா ஒரு பாக்ஸ்ல போட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த வெதையெல்லா நீக்கி குடுத்து பாருங்க சின்னதா அதுக் க்குன்னு ஒரு பத்து பீஸ் மட்டு இருக்கற மாரி குடுத்து பாருங்க
சேரி ஓகேங்க ஏங்க இப்ப வந்து வாட்டர் மெலன் அந்த இதுக் கெடையாதுல்ல சீசன் கெடையாதுல்ல
ஆமாங்க சீசன் கெடையாது தாங்க
அதனாலதா இப்ப என்ன சீசனோ அதிமா கொய்யாபழ சாப்பிடுவா கொய்யா பழோ வெள்ரி பழோ ஆ ஆரஞ்சு பழ இதுதா அவனக்கு ரொம்ப புடிக்கு
ஓ ஆப்பிளு இந்த மாரிலா சாப்பிட மாட்டா எ எதுங்க கீரைங்களா
ஆ இல்லங்க கீர சாப்பாடு வந்து எப்பவாவது குடுப்பா எப்டின்னா வாரத்தக்கு ஒன்ஸ் அது குடுக்குற மாரி
கீர சாப்பாடுனா எப்டி செய்வீங்க
அ கீர கடைவோல எப்டினா கீர எப்டினா எ சட்னி அரைப்போல்ல வெங்காயம் த க்காளி ஆ சீரக மிளகா அதெல்லா போட்டு எண்ணெயில பொருள டா வதக்குவோல அந்த மாரி வதக்கு போது கீரையு போட்டுருவே சிறுங்கீரைங்கம் போது அதையு போட்டு வத க்கிருவே லைட்டா மிக்சில குர குரன்னு அரச்சு தாளிச்சிருவே
ம் ஓ சேரி சேரிங்க
ம் ஏனா கொழந்தல அதிகமா காரமு சேத்த முடியாது அதுனால அந்த சு ம்மா ஒரு மொளகா அந்த மாரி அவனுக்கு மட்டு தா செய்ய போறே பருப்பு போட்டா கொஞ்ச நல்லா இருந்துச்சு ஸ்டார்ட்டிங் பருப் போட்டு தா செஞ்சுட்டு இருந்தே அப்பற கொஞ்ச பருப்பு போட்டா ஒரு மாரி ஸ்மெல் அடிக்கிது போல அவனே சொல்றா எனக் பிடிக்கல ஸ்மெல் அடிக்குதுமா அப்டின்னா அதனால அந்த பருப்ப ஸ்கிப் பண்ணி இப்ப இந்த மாரி குடுக்க ஆரம்பிச்டே இது நல்லாதா இருக்கு மதிய வரைக்குமே நல்லா இருக்கு நானுமே அத ட்ரை பண்ணி பாத்தே நல்லாதா இருக்கு
ஓ சேரிங்க ஆ ஓ கொழந்தைங்கள இப்ப சாப்பிட வைக்கறதாங்க பெரிய டாஸ்காவே இருக்குது நமக்கு
அப்ப எனக்கு ஆசையா இருக்கு இவ வந்து எப்பவாது சாப்பாடு வேணு பசிக்குதுமா அப்டின்னு கே ப்பானா அப்டின்னு ஆசையா இருக்கு இந்த பையன் கேட்கவே மாட்டா நானா போயிட்டு பசி கிதா சாப்பாடு போட்டுமா அத இத எடுத்து குடுக்கட்டுமா நானே எடுத்துக் கொண்டாந்து குடு த்தனு கையிலேயே குடுத்து சாப்டு சாப்ட்னாலுமே சாப்பிட மாட்டா
ஓ
அய்யோ எப்படிதா இவன மாத்த போறனு எனக்கே தெரிலங்க
அது பெருசாக பெருசாக எல்லா பழகிக்குவாங்க
அதுதா அதுதா
நம்ப ஆப்சனே எங்களுக் குடுக்கூடாது இது இல்லேன்னா அது அது இல்லேனா இதுன்னு ஆப்ஷனே குடுக்க கூடாது கொழந்தைங்களுக்கு ஒரு சில சொல்லுவாங்க ஆப்ஷன் குடுக்கனுனு ஆனா என்னைல்லா கேட் டா சாப்பாட்டு விஷயத்துல ஆப்ஷன் குடுக்கக் கூடாது இருக்கறத அத சாப்ட்டு பழகு அப்டிங்கனு
ம் ம் நா ஆப்ஷன் தாங்க இல்லினா நா அவ சாப்பிடவே மாட் டானா எது ஏதாவது சுத்தமா சாப்பிடவே மாட்டா அதனால அவனுக்கு எப்டி செஞ்சாவது அவன சாப்ட வக்கணு அவனுக்கு என்னாதா வேணு எந்த மாரி டே க்கற அப்டின்னு அந்த மாரி கேக்க ஆரம்பிசிட்டே
பாருங்க இப்பிடி சொல்லுங்க அது பேரு என்னங்க ஆ அ பேரு ஆ இப்ப எங்ளுக்கு ஏதாவது புடிக்கு இல்லைங்க இப்ப எதாவது நீ இந்த இத சாப்ட்டீன்னா நா உனக்கு இது வாங்கி தருவே இல்னா இது பண்லா ரெண்டு பேர் சேந்து
ம் அது பண்ணிருக்கே அந்த மாரி செஞ்சுருக்கே வந்த என் கூட வேல செய் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்டிங்கற மாரிலா வந்து இது பண்ணிருக்கா சாப்றதுக்குமே போட்டி போடுவே நீ ஃப ஸ்ட் சாப்றயா நா ஃபஸ்ட் சாப்றயா பாக்லாமா அப்டின்லா பண்ணிரு கே அவ வந்து அவனுக்கு அது அவ அந் மாரி வரவே மாட்டிக்றா அவ ஸ்டா ட்டிங்கல இந்துமே சாப்பட்றதுக் மட்டு ரொம்ப கஷ்டோ
ஓ சரி சரி
எப்டி நான் என்ன பண்ண போறேனே எனக்கு தெரிலங்க
ஆஹ ஹ
நீங்க சொன்ன மாரி அவ வளர வளர மாறிருவா நெனைக்கிறே ம்
ஆமாங்க ப் புடுச்சிருக்கு இப்ப புடிக்காம இருக்கு இல்ல சின்ன வயசல புடிக்காது இப்ப சாப்டுவோ அதுதாங்க கொழந்தைங்க வளர வளர அப்டிதாங்க
ம் ம் அதுனால அவ ஜாக் ஃப்ரூட்டா
ஒரு சில கொழந்தைங்ளா சின்ன வயசுல எல்லாமே சாப்டுவாங்க ஆமாங்க
ஆ அதுனா நல்லா சாப்டுவாங்க அவனுக்கு ரொம்ப புடிக்கு ரொம்ப புடுச்ச ஒரு ஃப்ரூட்னா அதுதா ஃபர்ஸ்ட்டு அது செ எப்டினா சும் நார்மலா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு சாப்ட்ருவோ
ஆ அதுதாங்க அப்டிதாங்க அதுவு முடுஞ்சா ஸ்கூலுக் குடுத்துடுங்க ஒரு ரெண்டு மூணுது
ம்ஹூம் சாப்ட மாட்டாங்க அதையும் பண்ணி பாத்துட்டே தோல்லா உழுச்சு குடுத்து விட்டு பாத்துட்டே சாப்ட மாட்டாங்க வீட்லயே ஒரு கடி கூட சாப்ட மாட்டாங்க அவோ எப்டின்னா பலா பழம் மட்டு சாப் டுவா அது இனிப்பா இருக்குல்ல அதனால சார் சாப்டுவாரு
ஆமாங்க
ஆமாங்க
அப்பின்னுமே எல்லா இதுலயு சுகர் போட்டு தா குடுக்கணுங்ளாட்ருக்கு
இது வேற என்னமோ நெனச்சனேங் ம் இப்ப என்னென்ன காய்கறிலா சாப்புடுவாங்க
காய்கறில கீர சாப்டுவா கீரைனாவே அந்த சிறுகீர நா சொல்லுவன்ல அந்த மாரி செஞ்சு குடுத் தா சாப்டுவா ஆனா முருங்கீரை இந்த மார்லா சாப்ட மாட்டா அதுவு முருங்கைக்கீர அப்றோ வந்து மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமாங்க
ஆ அந்த மாரி கீரைனா சாப்ட மாட்டா
அதுல லாஸ்ட்டா நீங்க கீர செஞ்சுட்டு தேங்கா தூ
ஆமா இல்ல இல்ல நாங்க தேங்கா போட மாட்டோ தேங்கா போட்டம்னா ஏ ம்
லாஸ்ட்டா நீங்க முட்ட போட்டீங்னா உன்னு கொஞ்சோ நல்லாருக்கு முட்ட சாப்டுவாங்ளா
சாப்டுவாங்க